ஹலோ
வணக்கம் சார் நல்லா இருக்
வணக்கொ வணக்கொ சார் நல்லா இருக்க சார் நீங்க எப்டி இருக்கீங்க சார்?
நல்லா இருக்கேங் சார் வீட்டுல்லா எப்டி இருக்காங்க?
சார் எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன பண்றீங்க ஈவ்னிங் ஆயிட்ச்சு வீட்டுக்கு வந்ட்டீங்களா ஒர்க் எல்லா முடிச்சுட்டு
ஒர்க்ல்லா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங் சார் ஒக்காந்துட்டுருக்கே சோபா மேல ரெஸ்ட் எடுத்துட்டு
ஓகே ஓகே சார் காஃபி டீ எதாவது வச்சு குடுத்தாங்களா
உன்னு எது இல்லைங் சார் இனிமேல்தா வச்சு தருவாங்க ஒவ்வொன்னா சாப்புட்லானு வெயிட்டிங்ல உக்காந்டுருக்கே
ஓ ஓகே ஓகே சார் பரவால்லைங் சார் ம் ம் எப்டி போச்சு இன்னைக்கெல்லா ஒர்க்கு
இன்னைக்கு ரொம்ப மோசமான நாளா இருந்துச்சர சார் எனக்கு ம் ம்
செரி செரி சரிங்க மோசமான நாள்ல்லா சொல்லாதீங்க இதை விட மோசமான நாள்ல்லாம் வரும் அதெல்லா நீங்க ஆமா அப்போ இது தெரியாது விடுங்க
என்னன்னா இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல நா ஒர்க் பண்ற ஸ்கூல்ல நான் ரெஃபர் பண்ண ஆர்ட்ஸ் அண்ட் கிராப்டக்கு ஒரு தெரிஞ்சவாங்க
ம்
அவங்களுக்கு அதிக சம்பளம் குடுத்துட்டு ரெஃபர் பண்ண எனக்கு கம்மி சம்பளம் குடுக்குறாங்க அப்படி கையெழுத்து வேற வாங்கிட்டாங்க
என்ன சார் இது அநியாயமா இருக்கு ஹ
என்ன பண்றது பிரின்ஸ் மேம்ட்ட கேட்ட பிரின்ஸ் மேம் சொன்னாங்க
ம்
நா ஆல்ரெடி சொல்ட்டேன்ப்பா அவங்க கேட்க மாட்டேன்றாங்க நா உனக்காக நா பேசுன அ போய் எச் ஆர் கேளுங்க அப்படினா அவரு ஒத்தழைகவே மாட்டேன்றாரு
லேடியா ஜென்னா அது
யாருங்க
அ கிராஃப்டுக்கு போட்டது நீங்க
போடுறது லேடி தா
அதனாலதா அதிகமா குடுத்துருக்காங்க சார்
அதுதா அதுதாங்க அதனால சரி பாக்கலா போய் நாளைக்கு மறுநாள் போய் பாப்போ கேட்டு பாப்போ அப்படி இல்ல அப்படின்டாங்க நிண்டுர்லாண்டு இருக்கேங்க சார்
ம் சரி விடுங்க உங்கள மதிக்காத மோது
ஆமா அது இல்லாம குடுத்தன்
நீங்க சொல்லி தான ச சேர வச்சீங்க நீங்க சொல்லி ரெஃபர் பண்ணி சேர்ந்தது
ஆமா ஆமா ரெஃபர் பண்ணதா அதெல்லாமே கொஞ்சோ அந்த ஆனுவல் ப்ரோக்ராம்கல்லா நம்ம குடுத்தது எல்லாமே எல்லா ரிஜெக்ட் பண்றாங்க வேணா வேணான்ட்டு அவங்க எப்டி எதிர்பாக்கறாங்கன்னு தெரியல சரி அதனால அவங்க எதிர்பாக்காம ஆ
தெரியாதுன்றதுக்காக தான் உங்களை வைக்கிறாங்க இப்போ நீங்க சொல்றது ரிஜெக்ட் பண்றாங்கன்னா உங்கள விட அவங்க ஆட்டக்காரங்களா
அங்கேதா கரஸ்பாண்டன் இது வேணா அது வேணான் சொல்ட்டாங்களா
ம் ம்
செரி அவங்க யார் நல்லா வச்சுருக்காங்களா அவங்களே வக்கட்டு நம்ம வேற ஸ்கூல தேடிக்கலா அப்படின்ட்டு அமைதியாய்ட்டுங்கத
ம் செரி செரி யோசனை பண்ணி முடிவு எடுங்க எது ஒன்னு தனா வாய்ப்பு உங்களுக்கு அமையாது இப்ப கொஞ்சோ அப்படியே நல்லா ஃப்ரீயா போது இருக்கு போது அப்படியே யோசி பண்ணிக்கோங்க
அது இல்லாம இது நாலு மாசம் மட்டும்தா ஆகலா ஆனுவல் டே ஆமா ஆன்வல் டே முடியிற இன்னைக்குதா அதையே சொன்னாங்க ஆனுவல் டே வரைக்குதா ஆமா சார் அதான் நா யோஸ்ச் சாந்தோ
ரெகுலரா அது போயிருப்பீங்க
பேசாம அதுலயே நான் போயிருந்தா கூட ஆகிட்டு இருக்க மாட்ட டான்ஸ்க்கு நீங்க வேற யாராது போட்டுக்கோங்க
ஆமா
நான் வேற அவசரப்பட்டு சேர்த்துவுட்ட நானே
ம் சேரி பாருங்க உங்களுக்கு என்ன தெரியாதா சொல்லுங்க என்னடா நீங்க ஏற்கனவே கிரிவன்ஸ் வெச்சுருந்தீங்க எனக்கு சேத்து குடுங்கனு
அதுதா கிரிவின்ஸ் வெச்சு அந்த விஷயமே இன்னிக்குதா சொல்றாங்க நீங்க நாலு மாசோ மட்டுதா அப்டின்டு ஆனுவல் டே வரிக்கு மட்டுதா நீங்க அப்டின்டு இன்னிக்குதா அந்த விஷ் சொல்றாங்க அது ஃபஸ்டே ஒரு போன வாரோ சொல்லிருந்தா கூட நான் அந்த டான்ஸ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆர்ட் அண்ட் க்ராப்ட்ல நா கண்டின்யூ பண்ணிருப்பே நேரோ எப்டில்லா இருக்குது பாருங்க
ம் நீங்க போய்ட்டீங்கனா கஷ்டோ இருக்கு அவுங்ளுக்கு அப்பதா கஷ்டோ தெரியு ம் சேரி சேரி விடுங்க விடுங்க இத அது கெடைக்கலனா அத விட உங்ளுக் பெரிய வாய்ப்பு இருக்கு இருக்கு உடுங்க
ம் ம்
ம் ஆ இன்னிக்கு நாளுங்ளா என்னுடைய நாள் வந்து பயணத்துலயே போய்ட்ச்சுங்க எனக்கு
ஓஹோ நல்லா சுத்தி இன்ப சுற்றுலாங்ளா
ஐயயோ இன்ப சுற்றுலானு எப்டி சொல்ல முடியுங்க
அ
தெரியாம நா பக்கமா இருக்குன் நெனச்சு ஒரு ஒரு ஒருத்தர கூட்டு போய்ட்டே கடசீல பாத் ன்னா ஒரு எ பையன வேற டேக் கேர் பண்ணியிருந்தனா அவனையு நானு ட்ராவல் எல்லா மூணு பேரு ட்ராவல்தா அன்னைக்கு ட்ராவல் ஒரு லாங் ஆமா ரொம்ப லாங் போய்ட்டு வந்தோ தேர்டி கிலோமீட்டர் போய்ட்டு அவனுக்கு சாப்பாடே ஊட்ட முடிலைங்க அவ டைம் சாப்புல்ல ரெண்டு மணியாச்சு அதுக்கப்புறோ ரெண்டு மணியாச்சு ரீச் ஆவறதுக்கு கல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறோ சாப் ட வெச்சு நா சாப்ட்டு மறுபுடியு அவருக்கு இன்னு ஒர்க் இருக்குன்னாருங்க அப்றோ கூட்டு வந்து அங்க காம்ச்சுட்டு இப்பதா வீட்டுக்கு வந்து அவன தூங்க வெச்சுட்டங்க தூங்கிட்ருக்கா பைய அத்தா கொஞ்சோ அப்டி அமைதியா இருக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய என்னங்க பக்கத்துல ஒரு பெரிய வால் ஒண்ணு இருக்கு சின்ன வால் தூங்கிட்ருக்கு பெரிய வால் பக்கத்துலதா இருக்குங்க அமைதியா இருக்கு இப்போதைக்கு வரும் இந்த வாலுங்கள இந்த வாலுங்களெல்லா படிச் சிப்சு ஒரு வால் வருங்க இன்னு கொஞ்ச நேரத்துல இதுங்கள சமாள்ச்சிட்லாங்க ரெண்டுமே அது சமாளிக்கற்து கொஞ்சோ கஷ்டோங்க பாக் ம் என்ன பண்றது
செரிவுடுங்க நமக்கு ரொம்ப தூரோ போய்ட்டு வந்தா ட்ராவல் பண்ணாலு நல்லா ரொம்ப அலச்சலாய்ருது நீங்கவேற கொழந்தய வேற கூட்டு போய்ருக்கீங்க
ம் ஆமா தூங்கிட்ருக்காரு சாரு நல்லா தூங்கிட்டு போறமோதே வண்டிலயே தூங்கிட்டாரு கொஞ்ச தூரோ மறுபுடியு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு செரி இவர் நம்ளால ஒரு நல்லது நடக்குது அதுனால போனங்க எதோ அந்த பசங்ளுக்கு யூஸ் ஆகு அப்டின்றதுக்காக போனங்க ஆனா போனது யூஸ்தா எதோ ஒரு எதோ ஒரு வகைல பின்னாடி ஃபியூச்சருக்கு அந்த பையனுக்கு அது யூஸ் ஆகுங்க
சேரி சேரிங்க
நம்ம காசு பணோ சேக்கல இந்த மாரி புண்ணியத்தயாது சேத்து வெச்சுக்கலா என்னிக்காது ஒரு நாள் புண்ணியோ வந்து வரு அப்ப இந்த புண்ணீத்த எல்லா போட்டனா எதாவது காசு
ஆமா ஆமா நம்ம நீங்க என்ன துறையில இருக்கீங்க
நாங்க கல்வி துறைன்னு இருக்க சார் கல்வி துறையில இருக்க ஆமா இல்ல இல்ல இல்ல இல்ல இல்லைங்க கல்வித்துறை ல ஆ நலிவடைந்த மாணவர்களுக்கு வந்து அவுங்களுக்கு நாங்க டீச் பண்றேங்க சார்
பாருங்க அதுலயு ஒரு புண்ணியோ தா உங்களுக் கு இன்னைக்கு செஞ்சதெல்லா ஒரு புண்ணியமா ம் ம்
ஏதோ இதுதா ஆறுதல்
அதுதாங்க இப்டிதா ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க புண்ணியோ சேய்ரன்ட்டு கடசில எந்த புண்ணியமு வராது னாக்கு புன்னாக்கு வராதுங்க சார் நமக்கு
ஆமா ஆமாங்க புண்ணாக்கு வந்தாலாவது மாட்டுக்காது போடலாங்க அதுவு
கூட வராது இல்லைங்களா ம் ம்
போது சார் லைஃப் எத நோக்கி போதுனு தெரியலங்க ஆனா எங்கயோ போய்ட்டுருக்கு ம் நா தா தொத்தாம இருக்கற அமைதியா ஒரே இடத்துல நின்ருக்கே லைஃப் வேகமா போயிட்டு இருக்கு ம்
ஆமாமா எல்லாருக்குமே அப்டிதா சார் உங்களுக்கு மட்டுல்ல
ம் ம்
ந பல பேர் நம்ம மட்டு தா நமக்கு மட்டு தா நனக்கிறோ பல பேருக்கு அப்டிதா இருக்குது உலகத்துல இருக்கற முக் காவாசி பேர் அப்டிதா இருக்கறாங்க ஏதோ ஒரு சில பேர் தா அந்த நேரத்த சரியா வந் து பயன்படுத்திக்கிறாங்க ப முக்காவாசி பேர் வந்துட்டு என்ன பண்றது என்ன பண்றதுனு யோசிச்சே ந நாள் வந்து போயிட்டேருக்கு நேர கடந்துடேதா இருக்குது
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க இப்டிதால போன வாரோ கொடும கொடுமன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடும இருந்த மாரி கஷ்டப்பட்டு இருந்தோ சரி எக்ஸாமாவது ஆறுதல்லா எழுத எழுதலான்னு போனா அங்க அத விட கொடுமயா இருக்குங்க ஏண்டா ஏண்டா அந்த வாத்தியார் தொழிளுக்கு வந்தமோன்னு இருக் குங்க அந்த மாரி இருதுங்க அந்த கொஸின் எல்லா ஒவ்வொன்னு ம் என்னத்த சொல்லறீங்க வெறுத்து போயி என்ன பண்றதுனு தெரியாம எழுதிட்டு வந்தங்க அந்த எக்ஸாம்மு ம்
பாத்த பாத் நான் நியூஸ்ல நறைய பேர் கதறுனாங்க
ஆ
ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ லந்தாலா கேட்டுருக்கதா சொன்னாங்களே
ஆமா ஆமா எங்க போனாலு அப்டிதா இருக்குங்க எனக்குனு அமயுது
ம்
சாப்படறதுக்கு உக்காரலானு உக்காருவாங்க எனக்கு முன்னாடி இருக்கவங்க சாப்ட்டு போயிடுவாங்க எனக்கு சாப்பாடு வராதுங்க லைன்ல அது எனக்கு மட்டு தாங்க ஆமா ஆமாங்க அ எனக்கு எனக்கு பின்னாடி வந்து உக்காருவாங்க முன்னா டி சாப்ட்டு வந்து எங்கிட்ட வந்து பேசுவா என்னடா இன்னு சாப்டலையாடா அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருக்குங்க என் நெலம
அதுக்கு முன்னாடி பந்தில உக்கார்ணு சார்
ஆமா
ஒரு மூலைல உக்காந்தா கடைசில தா சார் கெடைக்கு
ஆமா எல்லாமே வந்துருங்க அந்த எலைக்கு ஏ எலைக்கி எதுமே வராதுங்க
ம் ஹூ அடடடா ம் ஹூ பக்கத்து எலைக்கு மீன் வந்தா கூட உங்க எலைக்கு
ஆமா ஆமா வரு தல வாலு அது மாரி வருங்க
ம் ஹும்
சார்
அது கொஞ்சோ லேட்டா வரு
ஆமா
ம் உங்குளுக்கு லேட்டா அந்த நேரத்துல பின்னாடி ஆளுங்க வந்து நின்று
ஆ ஆமா ஆமாங்க அது ஒரு பக்கோ சாப்டவு முடியாது எழவு முடியாது அந்த நெலம எனக்கு
ஓ ஹோ
இருக்கு ஆனா சாப்ட முடியாதுங்க
சேரி சேரி
செரிங் சார்
நீங்க எது காஃபி டீ பால்
டீ நாம்ளே வச்சு குடிச்சா நல்லா இருக்கா சார் யாருன்னா வச்சு பெட் காஃபி மாரி எடுத்துன் வந்து குடுத்தாங்கன்னா குடிக்கலாங்க எனக்கு யாரு வச்சு தரதுக்கு ஆளு இல்லைங்க
ஓ
போய் கடைலயாது வாங்கி குடிக்கலாமான்னு யோசன பண் இருக்கங்க
ஓ ஹோ
இந்த காஃபி டீ எல்லா வந்து அவங்கவுங்களே போட்டா நல்லா இருக்காதுங்க அப்டி போட்டு அப்டி ஒக்காந்து அவங்க நம்மகிட்ட எட்டுன் வந்து கைல குடுத்தாங்கன்னா அது குடிக்கணுன்னு ஒரு எண்ணோ இருக்கு
ஓ
ஆ குடிக்கல என்ன பண்றதுங்க
கனவுல தா நீங்க குடிக்கணு போல சார்
அ கா ஆமாங்க அப்டி குடிச்சாலாது ஓட ஆமா ஆமா இங்க ஒரு கட இருக்கு ஏ எங்க இங்க வீட்டு பக்கத்துல டீ இங்க நல்லாருக்கு அங்க போனா அதா யோஸ் பண்ணிட்ருக்கே போலாமா போ கூடாதா அப்டின்னு சொல்லிட்டு
ஓகே ஓகே எப்டி பசங்களயு கூட்டு போய்டுவீங்ளா சார்
இ இல்ல இல்லைங்க பசங்களலா கூட்டு போ பையன கூட்டு போயிடுவே பா பா இங்கே எதா ஓ ஒர்க் பண்ணுவா ஹோம் ஒர்க் இது டைமு ஆயிச்சு ஒர்க்கு ஹோம் ஒர்க் பண்றத்துக்கு அவுளுக்கு இவ்ளோ நேரோ ஃபோன் பாத்துன் இருந்தாங்க மேடமு இப்பதா புக் எடுக்குலான் தோணிருக்குன்னு நெனைக்கிறே எடுத்து எதோ பொறட்டின்னு இருக்காங்க பாக்குலா
வந்து நம்ம முன்னேர்றது காரணமே இந்த ஃபோன் தா சார்
ஆ எப்டி சொல்றீங்க
நம்ம எதா ஒரு நிகழ்வ பாக்லானு அத நோண்டுவோ அது இந்த வீடியோ நல்லாருக்கே பாக்க ஆரமிச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ உக்காந்துருவோ நம்ம நேரத்த எங்க நம்ம பாக்குறது
அது உண்மதா என்ன பண்றது ஏ பசங்களுக்காக பயந்துட்டு நா கொஞ்ச பொருத்துருக்கே அவங்க இருக்கம் போது தொடுறது இல்ல ஏன்னா அவங்க கேக்குறாங்க போனக்குடுன்னு என்னத்துக்கு வம்பு அதனால ஓரமா வச்சறது தூக்கி அப்பயு முடியறதுல போன் இல்லாம இருக் முடியறதல்ல ஏதாவது ஒண்ணு கால் பேசி பேசிட்டு இங்குட்டு சரியா போது
சார் கொஞ்ச ஒரு அழைப்பு வருது நா பாக்குறே ஆ பாய்